அப் எப்புடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே
உங்க குடும்பத்தார்ல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எ எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
ஆ எல்லாரு சிறப்பா இருக்காங்க நல்லாருக்காங்க சாப்ட்டது வந்து இன்னைக்கு சுகர் இருக்குதுனால உப்மாதா உப்புமா அப்புற சப்பாத்தி குதிரவாலி அரிசி இந்த மாரிதா அதுன சரி இரவு எடுத்துக்கறது இன்னைக்கு வந்து ஆ இன்னைக்கு வந்து சாப்ட்டது வந்து அ உப்மாவு ஆ ஃபிஷ் ச மீனுடைய வறுவல் அது எ சகலபாடி ஊர்ல இருந்து கொண்டு வந்திருந்தாங்க எங்களுக்கு புடிக்கு அப்டின்றதுனால அத வந்து அவங்க பொறிச்சு வீட்ல பொறிச்சு குடுத்தாங்க அதையு சேத்து வெச்சு சாப்ட்ட பசங்களு சாப்ட்டாங்க வீட்லயு சாப் ட்டாங்க நல்லாருக்கு அது சாப்பிடறதுக்கு அ எவ்ள வேணாலு சாப்படலா அ விரும்பி சாப்பட்ற அளவுக்கு இருக்கு அது எம் பசங்கலா ரொம்பவு ஆர்வமா அது சாப்ட்டாங்க நீங்க என்ன சாப்ட்டிங்க
நாங்க இன்னைக்கு என்ன சாப்ட்டோனா இன்னைக்கு பாத்திங்னா என்னோட பையனுக்கு வந்து கொஞ்ச ஒடம்பு சரியில அதனால அவ பாத்திங்கனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வேற போல அவ பெரிய பைய போவாதுனால சின்ன பையனு போவல அதனால பாத்தினா சாந்தரம் போனாதா கொஞ்ச ஹாஸ்பிட்டல் போயி ஊசி எல்லா போட்டுட்டு மருந்து வாங்கிட்டு வந்த கரெக்டா பாத்து வேற நா வந்து ஒரு பத்து நிமிஷ ந்தாங்க ஆவுது நல்லா மழ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தூறலு பாரு இன்னைக் காலில நா எ ஃபிரெண்ட்ஸ் கிட்டலா சொல்லிட்டு இருந்தே எப்டியாது இன்னைக்கு மழ பெய்யணுன் வேண்டிக்கிங்க ரொம்ப தாங்க முடில ரொம்ப அனலா இருக்குன்னு யாரோட இது பழிச்சுச்சுன் தெரில செரியா கரெக்டா மழ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்லா இப்போ ஓரளவு நல்லா மழ பேஞ்சு இப்போ ஓஞ்சிருக்கு நின்னு இருச்சா என்னன் தெரியல நா ரூம்ல போ இப்பதா படுத்திருக்கோ தூங்குறதுக்கு இப்பதா எங்க வீடே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு
ம் ஆமா ஆமா ரொம்ப எப்படி சொல்றது இன்னைக்கு வெயில் அடிச்ச வெயில் வந்து நெருப்பு காத்து அனல் காத்து வீசின மாரி இருந்தது ஒரு ஒரு முட்டைய ஒடைச்சி ரோட்ல போட்டோம் அப்படின்னா அது ஆம்லேட் ஆயிடு அந்த அளவுக்கு வந்து து ரொம்ப வெப்பமா இருந்தது ஹ எப்படி சொல்றது கறிய வந்து சமைக்கிற அளவுக்கு இருந்தது இன்னைக்கு இருந்த வெயிலு வெளியில தலைய கா ட்ட முடியாத அளவுக்கு நீங்களாது பரவால்ல வீட்ல இருக்கீங்க நாங்க வெயில்லயே சுத்துறது னால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு அஹ் எங்கேயுமே போக முடியல எங்கேயுமே வர முடியல ஹ் அது சாயங்கால நேரத்துல தா மழ பேஞ்சிருக்கு அது மழையும் வந்து உம் நல்ல மழையா இருக்கணும் ஏன்னா வந்து மழ திடீர்னு பெஞ்சுது புது மழையா இருந்தது அப்படின்னா நறைய பேருக்கு அது ஒத்துக்காது அது வந்து ரொம்பவு வந் து உஷ்ணத்தை கெலப்பி விட்டுரு உஷ்ணத்த கெலப்பி விட்டுருச்சு அப்படின்னா ஹ ஒடம்புக்கு வந்து ஒவரா ஹீட்டு ஏறி அது கோல்டு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொருத்தருக்கு
அப்படிங்களா சரி சரி சரி
அதனால அத நினைச்சு வந்து ஒருபுறம் சந்தோஷமாவு இருக்கு கூலிங் ஆயிடுச்சு அப்டின்னு ரெண்டாவது புற வந்து ஆஹ் அனல் ஜாஸ்தியாயிடு அது குளிர்ந்த நிலை இருக்குரதா ஆமா இது மாறி மாறி இருக் இருக்கதுனால வந்து நம்ம எத பத்தியு வந்து சந்தோஷப்பட்டோ அப்படின்னா அது வந்து அப்படி மாற்றமாதா மாறும் ஹ் கடவுள் ஏதாச்சு ஒரு வழியில ஒரு நன்மை நாடுவான் அத வச்சு நம்ம வந்து போய்க்க வேண்டியதா வேற வழி இல்லாம போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது இப்ப பாத்தீங்க அப்படின்னா வர்ற வழியெல்லா வந்து ரொம்ப கஷ் டமா இருந்தது எனக்கு நா வேலைய முடிச்சு வர்றதுக்கு
உம் சேரி ச நீங்க எப்பிடி கொடை எடுத்துட்டு போனீங்களா எப்பிடி நனைஞ்சிட்டே வந்தீங்களா என்ன பண்ணீங்க
ஆஹ் எப்டி நிக்கிறதுக்கு எட இருக்கு ஆனாலு வீட்டுக்கு வந்து சே சேரணு இல்ல அதுக்கப்புறமு நெறைய மழை புடிச்சிடுச்சு அப்டின்னா வர கஷ்டமாயிடு அதனால வந்து செரி பெய்யிற மழையிலயே நனைஞ்சிட்டு வந்துருவோ அப்டின்னு சொல்ட்டு பைக்ல தா போயிட்டு வந்துட்டு இருக்கே ரெயின் கோட்டு எடுத்துட்டு போகல திடீர்னு மழை பெஞ்சதுனால ஹெல்மெட் போட்டிருந்தே அதனால வந்து தல மட்டும் நனையல மிச்ச எல்லாமே நனஞ்சிரு ச்சு ஆமா ஏன்னா வந்து வர வழியில வண்டியுமே வந்து பழுதடைஞ்சிருச்சு வண்டிய வந்து ஆஹ் வண்டிய வந்து சரி செய்யறவங்கள்ட குடுத்து வண்டிய சரி செய்து அது ஒரு ஒரு மண் நேர வேலை முடி துக்கு அப்புற எடுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிப்போச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு
சேரி சேரி என்னங்க செய்ய இந்த மழை நேரம் பாத்தீங்கன்னா வந்து வேலைக்கு போறவங்க வர்வங்களுக்கு எல்லா ரொம்ப கஷ்டமாதாங்க இருக்கு ஏன்னா வந்து சில பேரு பாத்தீங்கன்னா எங்க தண்ணி அங்கங்க நெறைய தேங்கி இருந்தாலும் எதன்னா பேர் அதுல விழுந்துட்டாலும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த இந்த நேரம் பாத்து ஏதாச்சு டிரைனேஜ்னா கூட தொறந்து வச்சிருப்பாங்க இந்த மாரி எல்லா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் பாத்து சூதானமா பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரனும் இந்த மழ நேரத்துல பிள்ளைங்க எல்லா வந்து வெளியே போகாம உள்ள இருக்குங்க ஏன்னா அங்கங்க இடி இடிக்கிது ரொம்ப மின்னல் வெட்டுது அப்டி எல்லா இருந்தா வெளியே பாருங்க போன் எல்லா எதுவும் பேசக்க கூடாது பிள்ளைங்க அந்த அளவுக்கு வெளியே அந்த அளவுக்கு நடமாடவும் கூடாது
ஆமா இப்ப கூட பாத் பீங்க அப்டின்னாங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சு அஹ கரண்ட் போயிட்டு மின்நுகர்வோர்க்கு வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்ட அவங்களுக்கு வந்து தொலைபேசி வந்து கேடைக்கல அதுக்கப்புறம் வந்து அவுங்களே வந்து சரி செய்துட்டாங்க சொல்லி சந்தோஷ பட்டோம் கரண்ட் எல்லாம் வந்துருச்சு அஹ் அப்புறம் பாத்தோம் அப்பிடின்னா க்க அங்க க கரண்ட் மின் இணைப்பு ஒண்ணு சேற இடத்துல வந்து பட்டாசு வெடிச்சது போல ரெண்டு மூணு தடவை வெடிச்சது அப்புறம் வீட்டு்ல உள்ள சாதனங்கள் எல்லா வந்து பழுதுடைஞ்சிடும் அப்பிடின்ற ஒரு பயம் இருந்தது எங்களுக்கு ஆனா வந்து எதுவும் ஆவல ஆன முனித்துல ஏதுவும் ஆகல ஆனா அதை இருக்கலயேதான் நாங்களும் வந்து சாப்பிட்டோம் வேற வழி இல்லாம ஆனா வந்து குளிர்ந்த நிலையில இருக்க போயதான் எங்க வீட்டுல எல்லா இருக்க முடியுது அது இல்லாம வந்து பின்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மரம் இருக்க போய் தான் வீடு வந்து கொஞ்சமாவது வந்து ஆஹ அந்த அனல கக்காம இருக்குது இல்லைன்னா ரொம்பவும் அனலா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப இந்த மழை பெஞ்சதுக்கு இன்னைக்கு இரவு போறாமே வந்து எங்களுக்கு வீடு அனலாதான் இருக்கும் ஆஹ் ஏன் அப்பிடின்னாக்கா ஒரே தளம் உள்ள வீடு அதனால வந்து எங்களுக்கு அது குளிந்த நிலைக்கு மாறி மறுநாள்தான் எங்களுக்கு வந்து உள்ள வந்து அந்த குளிர்ச்சி தெரியும் மறுநாள் தான் அது வரைக்கும் வந்து கஷ்டோ தான் எங்களுக்கு ஆனா மறுநாள் என்ன ஆகும் அப்டின்னா வெயில் அடிக்கு வெயில் அடிச்சவோன்னே என்ன ஆகும் அப்படின்னா அந்த அனல் காத்து உள்ள வந்து அந்த வர்ற குளுர்த்த காத்த கூட வர விடாது கொஞ்சோ கஷ்டமா தான் இருக்கும்
உம் சேரி செரி நா சொல்றன் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டோ தாங்க இப்ப ஏன்னா ச வாடக வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறவங்க தான் என்ன தான் ஒரு சின்னதா இருந்தாலும் அவ சொந்த விடா இருந்தாக்க அவுங்க அவுங்க வசதி தகுந்தாப்புல எங்கெல்லாம் காத்து போற வசதி எல்லாம் அழகா செஞ்சு எங்க ஜன்னல் வைக்கணும் எங்க காத்து போடுறதுக்கு வசதி பண்ணணும் அந்த மாரி எல்லாம் வந்து பாத்து பண்ணுவாங்க இப்ப வாடகை வீடுன்றப்ப இது அத்தனை இன்னொ கஷ்டோ அது இருக்கிற வீடு எப்டி இருக்கோ அது அதுக்கு அந்த வீடுக்கு நம்ம அட்ஜஸ் பண்ணி இருக்கிற மாதிரிதான் வாழ்க்கையை வந்து ஓட்ட முடியும் வேற என்ன செய்யனா இப்ப வீட்டு வாடகை வந்து எல்லாமே வந்து ரொம்பவே ஹையா ஏறி போயிருக்கு ஒரு வீடு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒத்துக்கச்சு அப்டின்னா அவுங்க அந்த வீட்ட விட்டு வேற வீடு மாறவே அவங்களுக்கு வந்து மனசு
உம் ஆமா ஆமா அது வந்து அவுங்க ஹவுஸ் ஓனருங்க எப்படி சொல்றது வீட்டு உரிமையாளரு வந்து அத வந்து செரி பாவமாச்சு வீட் டுல குடியிருக்கிறவங்களாச்சே அவங்களுக்கு வந்து அஹ் காற்றோட்ட வசதி செய்து தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு செய்து கொடுத்துருந்தாங்கனாக்கா அது நம்ம வந்து கஷ்ட அங்க கஷ்டப்பட தேவயில்ல எங்களால வந்து அந்த கஷ்டத்துக்கு ஆளாவு மாட்டோ ஒரு சிலர் வந்து அத செய்து கொடுத்துடுறதுனால வந்து அவங்க கஷ்டம் இல்லாம இருக்காங்க ஆனா அந்த மாதிரி வந்து வீட்டின் உரிமையாளர்கள் வந்து நெறைய பேர் அந்த மாரி கெடையவே கெடையாது ஏ சொல்ல வரேன் அப்டின்னா க ஏனா க கா வாடகைய வந் வாங்கனா போது அட்வான்ஸாக வாங்கனா போது அ மாசோ தொறந்தா அஞ்சா தேதியான வாடகைய வசூல் பண்ணா போது அப்படின்னு தா நெனைப்பாங்க ஒரு நாள் தள்ளி போனாலு மே வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு எண்ணாச்சு எதாச்சுன்னு கேப் பாங்க ஆஹ் இல்லங்க இந்த மாரி இப்டி ஆயிடு ச்சு அப்படின்னு நம்ம காரணோ சொன்னா கூட சேரி அவங்க வந்து செரி அப்ப எப்ப போடுறீங்க பணத்த எப்ப கொண்டு வந்து குடுக்குறீங்க அப்படின் தா கேட்பாங்களே அவங்க ஏனா அவங்களுக்கு தேவ பணோ அந்த பணத்த வந்து அதுல குரியா இருப்பாங்க வாங்குறதுல
வீட்ல இருக்கிறவங்களுக்கு வசதி செஞ்சு தரலான் நெனைக்க மாட்டா அவங்களுக்கு தேவையான பணோ கிடைச்சா போது இந்த வருஷோ வருஷோ வேற வாடக ஏ கொஞ்ச கொஞ்சமா ஏத்திடுறாங்க தண்ணி பில்லு க கரண்ட்டுக்கு தனியா இந்த மாரிலா றிய இந்த சொந்தக்காரங்க வந்தா அதுக் வேற தண்ணிக்கு எக்ஸ்ட்ரா வேற காசு வாங்கிக்கிறாங்க இந்தமா இந்த மாரில்லா வந்து எங்க ஊர்ல வந்து நடக்கதா செய்யு ஒவ்வொ எடத்துக்கு தனித்தனியா பில்லு இப்போ தெருவுல்லா கூட பாருங்க செரிய பெருக்கல்ல கொல்லல எதனா இது பண்ணு அத பண் ஆளுங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க நீங்க ஒ நீங்க ஒரு நாள் செய்யுங்க தெனமு இந்த மாரி இருக்க கூடாது வண்டி நிப்பாடுறதுக்குமே கூட ஒரு வண்டிதா நிக்கணு இந்த வண்டி நிக்க கூடாது இந்த மாரிலா கூட ரூல்ஸ் வந்து போடுறாங்க ரொம்ப
இருப்பிடத்துல வந்து இப்போ வந்து இப்போ இந்த இந்த ஊர பொறுத்தவரைக்கு எப்படின்னாக்க வீடு வந்து இடைவெளி உட்டு இருக்காது எல்லாமே ஒட்டி ஒட்டி பக்கத்து பக்கத்துல செவரோட செவுறு ஒட்டிதா இருக்குங்க வீடெல்லா அப்போ வந்து தெருவுமே வந் து இருவது அடி இருவத்தஞ்சு அடி எல்லா இருக்காது கொறஞ்சது மிஞ்சி மிஞ்சி போனா ஆற டி ஏழு அடி ஆனா பத்து அடி தெருவ தா ஏழு அடிக்கு கொண்டு வந்து ஆறு அடிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க ஏனா ஆஹ் தண்ணி வ சதி தேவப்படுறதுக்காக வந்து அஹ் பூமிய வந்து நோண்டி அதுலருந்து தண்ணி வர வப்பாங்க அந்த போர் அப்டின்னுவாங்க அத போட்டு அதுலருந்து தண்ணி எடுப்பாங்க அத மெயின் ரோட்லேயே தா போடுவாங்க எல்லாருமே போடறதுனால வண்டி நிறுத் எட இல்லாம அத கொஞ்ச தள்ளி நிப்பாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ ஹஸ்பண்ட அன் ஆ இது கணவர் மனைவி ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போறாங்க அப்டின்னா அவங்க வந்து எப்டி பண்வாங்க அப்படின்னா ஆ ரெண்டு பேர் ரெண்டு வண்டி வச்சிருப்பாங்க போக கூட எட இருக்காது ஆனா அவங்க ரெண்டு பேரு வந்து தனி வீட்ல இருந்தாங்கனா பரவால்ல விட்டுக்கலான்னு சொன்னே மேல மேல குடுத்தன இருந்தாங்க அப்டின்னாக்கா அது வந்து ரெண்டு வண்டி நிறுத்த வேண்டிய எடத்துல வந்து ஆறு வண்டி நிறுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடு அப்ப என்ன சொல்லுவாங்கனா ஒரு வீட்டுக்கு ஒரு வண்டி தா அப்டின்னு சொல்லி சொ ல்டுவாங்க அதுவே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடு இப்போ நம்ம நேர முடிவடையறதுனால இந்த இந்த நல்ல நல்ல அ இதோட நல்ல கருத்துளோட நம்ம வந்து பகிர்ந்து பேசுனோ நெனை க்கற அ நன்றி வணக்கம்